சொல்லுங்க தோழி
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நா நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா காலைல
ம் காலைல சாப்ட்டாச்சு தோழி மத்தியானோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோ ஆ ஃபுல் மீல்ஸு அதனால அங்க சாப்ட்டோ நானு எ வீட்டுக்காரரோ நீங்க
எங்க வீட்லயூ மதியோ இன்னு சாப்புட்ல காலைல சாப்ட்டாச்சு மதியோ இதுக்கப்புறோ தா எங்க வீட்ல சாப்டுவாங்க காலைல வந்து சாம்பாரு உருளக்கெழங்கு ஆ சாப்பாடு காலைலேயே எல்லாமே வடிச்சாச்சு ஏன்னா பைய ஸ்கூல் போறானா சோ நா அவனுக்கு பெரியவ வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர் சின்னவ வந் எல் கே ஜி
அப்பாடா உங்கள்து வேல காலைல ரொம்ப மா சுத்துவீங்களாட்டி
ஆமா காலைல பம்பரமா சுத்தீடுவோ அதுக்கப்புறோ பொழுதன்னைக்கு ரிலாக்ஸ் ஆயிடுவோமா
ஆமா
ஆ இந்த காலையிலயே இவனுக்கு பெரியவனுக்கு செய்யணுன்னா என்ன ஆவுது காலையில ஒண்ணு அவனுக்கு தனியா செய்யறதா இருக்கு இவனுக்கு ஒண்ணு செய்யறது இது மதியமா எங்களுக்கு தனியா செய்யறதா இருக்கு ரொம்ப வேல இழுத்துக்கிட்டே போகுது அப்பதா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா நீ காலைலேயே ரெண்டு பேருக்கு செஞ்சு அதயே அவனுக்கு குடுத்து வுட்ரு ஃப்ரெஷ்ஷா நீங்களு அதே ஹாட்பாக் ச்ல சாப்பாடு கொண்டு வெச்சுட்டு அதே நீங்களு சாப்புடுங்க அப்டின்னா அதுதா இந்த ஒன் வீக்கா செய்றா கொஞ்சோ நல்லா இருக்கு இதுலயுமே இந்த ஒர்க்லயுமே என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுது இப்போ
ஆமா கண்டிப்பா நமக்கு வந்து வீட்டு வேல வந்து ஒளிறுது பெரிய விஷயமா இருக்கு அப்பாடா அதுவு இல்லாம காலையில நம்ம அப்பதா இட்லி ஊத்துவோனு இது ஒடனே எ நா இட்லி சாப்ட மாட்டே எனக்கு தோச தா வேணு அதுவு எனக்கு ரோஸ்ட் தா வேணு அதுவு இந்த தோச பிஞ்சு போயிருக்கே அந்த தோச பிய்யல எனக்கு இது வேணு அது வேணு அப்பாடா இவைங்களோ ட இந்த பேனா பென்சில் சண்ட அந்த சாப்பாடு சண்ட இந்த தட்ட அவ வச்சுட்டா அவ ஏ தட்ட வச்சுக்கிட்டானு அப்பாடா அந்த ஆட்டோ வரதுக்குள்ளார ரெண்டையு வாயில ரெண்டு வ ச்சு அனுப்புறது ஒரு குள்ளார போது போதுன்னு ஆய்டு எ நமக்கு எனக்கு ஒரு எனக்கு ரெண்டு பொம்பள புள்ளைங்க இருக்காங்க பெரியவங்க வந்து செவன்த் படிக்கிறாங்க தோழி சின்னவங்க வந்து பிப்த் படிக்கிறாங்க
இந்த வயசு அதாவது நா நெனைப்பே ம் கொஞ்ச வயசு பெருசாயிறுச்சின்னா புள்ளங்க வந்து மாறிடு அடிக்கிறதுல்லா நிறுத்திடுன்னு அப்பதா இப்பதா தெரிது எல்லா வீட்லயுமே எவ்ளோ வயசானாலு அது அடிச்சுகிட்டுதா இருப்பாங்க போல
ஆமா எங்க இல்ல தோழி நம்ம வளந்த விதோ வேற இப்ப இருக்கிற ஜென்ரேஷ ன் பிள்ளைக வந்து எல்லாத்துலயுமே அட்வான்டேஜா இருக்காங்க அதுதா இப்ப பெரிய டாஸ்க்கா வந்து நிக்குது நமக்கு நம்ம என்ன சொல்லுவோ நம்ம அப் நம்மல்லா நம்ம அம்மா வந்து ஓரளவுக்கு அந்த கு ச்சி எடுத்துட்டு கண்ண அப்டி உருட்னாவே நம்ம அழுது
ஆமா அதுவு இல்லாம கதவ தொறந்துட்டு ஓடிடுவோ தொரத்திட்டு வந்தாங்கன்னா அடி இப்ப என்ன இப்ப ஏ பசங்கலா என்ன சொல்றா அடி நா என்ன தப்பு பண்ணே அவே பண்ணதுக்கு என்ன தான அடிப்ப அடி அடி அப்டின்றுவா ஆ
ஆமா ஆமா எப்ப பாத்தாலு இப்டியே பண்ணுங்க அந்த பிள்ளைக்கு மட்டு நீங்க செல்லோ கொடுக்குறீங்கம்மா ஆ எதுக்கு எடுத்தாலு அது கேட்டா என்ன சொல்றீங்க ஆ அந்த பாப்பா சின்ன பிள்ள தானே நம்ம வீட்ல கடைசி பாப்பா தான சின்ன பிள்ள சின்னபிள்ளங்கீறிங்க அது எல்லா வேலையு செய்து அப்டின்னு சொல்லி ஏ பெரிய பொண்ணு சொல்லிட்டே இருப்பா நா சொல்லுவே ஒனக்கு அவ சின்ன பிள்ளதானே
ம்
அதனால நீதா அவள பத்தரமா கேர் பண்ணி பாத்துக்கணு அப்டின்னா அதெல்லா முடியாது இப்ப அப்பதா வேணும்க்கே அவ பென்சில இவ எடுத்து வச்சிருவா இவ பென்சில அவ வச்சிருப்பேன்னுவா
ஆனா இந்த ரெண்டாது பசங்களு சும்மா சொல்லக் கூடாது அவங்க சீண்டிடுவாங்க இங்க பெருச அடிப்பாங்க ஆனா அது நம்மள்ட்ட அடிவங்கறது இந்த பெரியவங்கதா அடி வாங்குவானுங்க ம் அது எல்லாரு வீட்லயு தா நடக்குது ஏ சின்ன பையே அப்டிதா அவன போய் அவ கம்ன்னு இருக்கனு கூட சொரண்டிடுவா அவ இவன அடிக் க அவே அடிக்க ரெண்டு பேச்சுக்கு நம்ம வேல செஞ்சுட்டு வந்த போதல்ல சின்னது என்ன பண்ணு அடிச்சுட்டு சீண்டிட்டு எல்லா பண்ணிட்டு தொண்டைய தொறந்துருவா பெருசா கத்து கத்துன்னு கத்துவா நம்ம என்ன பண்ணுவோ இவே அழுவுறா அவே அழுவாம இருக்கா அப்ப இவந்தா எதோ பண்ணிடானு அவன அடிச்
ஆ அப்டின்டு அதே தா நடக்கு இங்கயு காலேல ஏ பெ ஏ சின்ன பொண்ணு அப்டிதா காலேல இத்தனைக்கு அவளுக்கு தா மொத ஆளா நா சாப்பாடு வப்பே என்னைக்கு நா எப் எப்பவுமே எங்க வீட்ல எந்த பெஃஸ்டிவல் வந்தாலு சரி இது வச்சா மொதல்ல சாப்பாடு புள்ளையாருக்கு மாதிரி ஏ சின்ன பொண்ணுக்குதா வப்பே ஏன்னா என்ன பண்ணுவானா அந்த ஒரு இட்லிய வச்சிட்டே ஓரளவுக்கு ஒன்ற மணி நேரோ ஒக்காந்துருப்பா காலேல எட்டு மணிக்கு வப்பே அந்த ஒரு இட்லிய தட்ல ஆட்டோ வந்து எட்டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்குதா தோழி வரு
ம் ம்
என்னைக்கு ஏ பெரிய பொண்ணு என்ன பண்ணுவா டியூஷன்லா போயிட்டு டைப் ரைடிங் கிளாஸ் போவா கால்ல போயிட்டு வந்துட்டு அவ எயிட் தேட்டி ஃபைக்கு தா வருவா எயிட் ஃபார்ட்டிக்கி சுயம்பு அந்த ஃபைய் செக்கண்ல ஒரு டென் செக்ண்ட்ல நாலு இட்லிய வச்சி சாம்பார் வச்சி கட கட கடன்னு சாப்ட்டு கை கழுவிட்டு அடுத்த வேல ஆ ஆட்டோ வரு சொல்லி அவ எல்லாத்தயு எடுத்துக்கொண்டு போய் வச்சுருவா இவ கா அப்டி எட்டு மணிக்கு வச்ச இட்லில அர இட்லிய தின்னுட்டு நா இவ்ளோ கஸ்டப்பட்டு சாப்ட்டுருக்கே இவ்வள கஷ்டப்பட்டு சாப்ட்டுருக்கே அப்டின்னுவா கடசில நா மட்டுந்தா அந்த ஆட்டோ போற வரைக்கு அந்த எண்டு வரைக்கு போய் அந்த ஒரு இட்லியாது உள்ள போகாதான்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருப்பேனா அந்த ஆட்டோ ரண்கபா என்னதாம பண்றீங்க இந்த பாப்பா இப்பதா வந்து எறக்கி விர்ற ஆனா அது ஒடியாந்திருது மொத ஆமா இந்த பாப்பாவ இன்னு நீ இடுப்புல வெ சச்சு ஊட்டிகிட்டே இருக்க அப்டின்னு சத்தம் போடுவார் எல் கே ஜில ஆமாமா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்டுதான் அவதா எல் கே ஜிலந்து நானு பாக்கற ஏனா ஒரே ஆட்டோ மேன்தா சோ கொஞ்சோ நம்பிக்கயான பொம்பள பிள்ளைங்க இல்லயா அதனால அவுங்க வந்து எங்க ரிலேஷன் அ அதனால எங்க ரிலேஷன் கூட அவுங்க அதனால வந்து நா அவுங்ககிட்டயேதா அனுப்புவேன் ஆட்டோல அப்டின்ட்டு அவுங்க கூடதா போவா அதனால அவ சொல்லுவா அப்பைலந்து நம் பாத்தா இன்னுமு உங்க அம்மா உனக்கு ஊட்டிக்கிட்டேதா இருக்காங்க அப்டின் சொல்ட்டு வுட்டா உங்க அம்மாவு ஆட்டோல ஏறி வந்து ஸ்கூல் வரைக்கு உங்க அம்மா உனக்கு ஊ ட்டி விடுவாங்களாட்டுக்கு அப்டின் சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவாரு ஏ அப்டின் சொல்லுவாரு நா சொன்ன ஏங்கனா நீங்க வேற அப்டின்னுட்ட எப்பதாம சாப்பாடு வெப்ப நா எட்டு மணிக்கு வெச்சேண்ண சாப்பாடு அப்டின்னனா பேஸாட்டுக்கு உன் பொண்ணு தூங்கி எந்துச்சு பல்ல வெளக்கிட்டு சப்பாடு வெச்சிரு உக்கார வெச்சிருமா அப்பதாமா கரெக்டா இரு க்கு அப்டின்னுபாரு
கால்ல அப்போ வந்து நீங்க இந்த காஃபி, டீ அது மாரி எதுவு குடுக்காதீங்க
அச்சச்சோ அவ காஃபி, டீ ல்லா குடிக்க மாட்டா பேசிக்காவே அவ ச ச அவள்ட்ட ரொம்ப புடிச்சதுனாவே அவளுக்கு புடிச்சது லெமன் சாதோ
ம்
லெமன் சாதமு உருளக்கிழங்கு வறுத்து குடுக்கணு ஆனா வந்து அந்த உருளக்கிழங்கு வெறு மெளகுத்தூள் மட்டுந்தா இருக்கனு பாயிலு ரொம்ப இருக்க கூடாது அவுளுக்கு வெங்காயமே புடிக்காது எந்த ஃபுட்டு செஞ்சாலு அதுக்கு வெங்காயத்தயே போடாதீங்கனுவா நா எப்டி டெய்லி லெமன் சாதோ ஓரளக்கு லெமன் சாதோன்னா எப்டினா இப்போ ஒரு ரெண்டு வாய் எக்ஸ்ட்ரா அதுல போ அதுவுமே
ம் ம்
மத்த சாப்பாடுனா ஒரு ரெண்டு வாய் கம்மி ஆகு ரொம்ப அந்த ரெண்டு வாய் திணி அதா சொல்லுவா அய்யோ யார்தா இப் கண்டுபுடிச்சா ஒன்னு சோர் திங்கிறது
பொழுதினிக்கு மூணு நேரமு சாப்ட சொல்றாங்க எனக்கு இது புடிக்கவே மாட்டேங்குது அதே மாதி யாரா பா த்தாலு இதான் கேக்குறாங்க சாப்ட்டியா சாப்ட்டியானே கெக்குறாங்க அம்மா பொழுதினிக்கு தீனியா ஸ்நாக்ஸா சாப்ட்டுட்டு உயிர்வாழுனு சொன்னா தோழி என் சின்ன பொண்ணுக்கு அவ்ளோ புடிக்கு
ஆ
ஆ அதே மாரி சாப்டாம வெளயாட சொன்னம்னா காலைலந்து நைட் டு ஒரு நாள் அப்டிதா பண்ணிட்ட சரி எப்பதா பசி இந்த லீவ்ல நானு எனக்கு ரொம்ப அன்னைக்கு கோவோ
ம்
என்ன இத்தனைக்கு மொத நாள் சாப்டவே இல்ல அடுத்த நாள் மொத நாள் எங்க ரிலேஷனோட கல்யாணோ சொல்லி ரெண்டு நாள் அங்க இருந்தோ எல்லாரு சாப்ட்டாங்க சேரி பந்தில உக்காந்தா சாப்பிட சொல்ட்டா கடைசில கம் ப்ளைன்ட் பண்ணிட்டாங்க உங்க பொண்ணு வருது உக்காருது எலைல சாப்பாடு வெக்கவான்னு கேக்கற ஓடி போயிடுது வருது உக்காருது ஓடி போயிடுது உன் பொண்ணு ஒரு தடவ கூட சாப்பல்ல அப்டின்னு சொல்லி வெளில இருக்க அந்த ஐஸ்கிரீமு, பாப்கார்ன் இந்த மாரிதா சாப்ட்டுட்டு இருக்கா பிள்ள சாப்டவே இல்ல ரெண் நாளானு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ட்டாங்க சரி நானு அடுத்த நாள் வந்து இவ விளையாண்டா செரி என்ன தா பண்றான் பாப்போ ஏ எப்பதா இவளுக்கு பசிக்குதுனு பாப் இது காலைல ஒரு எட்டு மணிக்கு இந்த பிள்ளைங்களோட வெளாட போற கொக்கோ வெளாட போற கே கபடி வெளாட போறன்னு சொல்ட்டு போச்சு
ம்
நானு வரு வருன்னு பாத்த வரவே இல்ல அங்க பக்கத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லா இருக்கா பாத்ரூம் வேணுணா தண்ணி வேணுணா அங்க போய் வாங்கி குடிச்சுக்க வேண்டியது வரான் நைட்டு பத்து மணிக்கு அவங்க அப்பா வீட்டுக்கே வன்ட்டாரு பத்து மணிக் கு வன்ட்டாரு இன்னாடா இன்னு பிள்ளைய காண்னு சொல் பத்து மணிக்கு நாங்க வண்டி எடுத்துட்டு இப்ப அந்த கிரௌண்டு அந்த கிரௌண்டுக்கு பக்கத்துல நறைய வீடு இருக்குமா போயிட்டு கூப்பட போனா அவ்ளோ நேரம் வரைக்கு செரி வானு அப்ப அவங்க அப்பாட்ட சொல்ற காலைல இருந்து ஒங்க பொண்ணு ஒண்ணு சாப்படல நானு வரு வருன்னு பாத்து வரவே இல்ல சேர் சேர் நைட்டு வந்து விட்ட வேணாமா கால்லதா எனக்கு வலிக்குது கொஞ்ச கால மட்டு அமிக்கிவிடுங்க நா தூங்கிர்ற அப்னா எனக் எவ்ளோ கோவம் வரு தோழி நா என்ன பண்ண ஒன்னுமே பண்ல தோ ச கரண்டி எடுத்த தோச கரண்டி நாம பாரு ஹாஸ்பிட்டல் போலா போயிட்டு இந்த வயிறு மட்டு ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர்ட்ட இத நீங்களே வச்சுகுங்க என்ன இது இந்த பாட்டு வந்து எனக்கு வேண்டா இது தேவ இல்லாம என்ட ஒட் டிருக்கு அப்டினு சொல்லி டாக்டர்ட்ட டாக்டர் அன்கிள்ட்ட சொல்லி ஊசி போட்டு கழட்டி குடுத்துட்டு வந்தரலா அப்டின்னேனா ஒடனே ஒரே அழுவ ஆ என் வயிறு எனக்கு தான்ச்சு அங்க எங்க இருக்கு அந்த வயிறு அங்க அப்டியே பார்த்தோம்னா அப்டி எலும்பா தெரியு அப்டி வளஞ்சானா சொல்லுவாங்க எல்லாருமே உன்னைலா எக்ஸ்ரே எடுக்க போனோம்னா தயவு செஞ்சு நீ எக்ஸ்ரே மிஷின் கிட்டல்லாம் போயிறாத மிஷினோட மிஷினா நீ ஒட்டிக்குவ அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலா நா கொஞ்சோ ஃபேட்டா இருப்பேன் தோழி ஆ அதுக்கேட்டா சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆ என்ன எல்லா சாப்பாடும் நீயேதா இன்னமு சாப்டுட்டு இருக்கியா அந்த பிள்ளைக்கு எதுவும் ஊட்டிவிடலன்ட்டு வா எங்கடா இருந்தீங்க எல்லா போனீங்க உங்கள எல்லா காணமுனு நா தேடிக்கிட்டு இருந்த அட ஏங்க ஏனா நீங்க வேற அவ சாப்படவே மாட் மாட்டிகிற அப்டின் சொல்லி திட்டிட்தா இருப்ப
நீங்க அது வந்து ஹாஸ்பிட்டல்ல காட்லால்ல அது வந்து பசி எடுக்கறதுக்கு மருந்து குடுப்பாங்க டானிக் மேரி
ஆக்சுவலா நா பசி எடுக்கறதுக்கு அந்த கீரிப்பூச்சி மருந்து கூட குடுத்தாங்க டாக் டர் நா குடுத்துட்ட அப்ப எங்க அம்மா ப்ரிப் பர் பண்ணாங்க ஒரு பச்ச பூண்டு இருக்குல்ல இப்ப பச் ச இப்ப நம்ம பூண்டு தொவையல் அரைக்கிறோ இல்லையா
ஆமா
அதுல வந்து நம்ம வெறு மெளகா ஆ உரிச்ச பூண்டு உப்பு மூனையு போட்டு அரைச்சு நம்ம வச்சிக்கிட்டோம்னா சூடா இட்லிக்கு நல்லெண்ணெய் ஊத்தி அதுல குடுத்தோம்னா அந்த பூண்டு பச்சியா உள்ள போறதுனால பூண்டு நல்லா பசி எடுக்குமா தோழி
ஆ ஆ ஆ
நீங்க வேன்னா ட்ரை பண்ணிப் பாருங்க இப்ப நா அதுதா இப்ப எங்க அம்மா சொன்னாங்க வெறும் மெளகா ஆமா காஞ்ச மெளகா உப்பு கல்லுப்பு ஆ பூண்டு ஒரு நல்லா ஒரு கைப்பிடி நறைய பூண்டு நீங்க எவ்ளோ மெளகா இப்ப ஒரு நா ஒரு இருவது மிள ஒரு முப்பது மிளகா போட்றீங்கன்னு வச்சுக்கோங்களே நம்ம ஒரு உருளங்கை நெறையா பூண்டு தோலோடே போட்டுருங்க ஒன்னு பிரச்சன இல்ல ஏனா அது வந்து பைன் பேஸ்டா தானே அரையு நல்லா அரச்சிட்டு நீங்க ஒரு ப டப்பால வழிச்சு வெச்சுட்டு ஒரு கைபடாத டப்பால வச்சு நீங்க பிரிட்ஜுல கூட வெச்சுக்கலா மேக்சிமம் உங்களுக்கு இருவது நாள் கெட்டே போகாது நல்லா சூடா இட்லி ஊத்திக்கெங்க இட்லி ஊத்தி அந்த பூண்டுத் தொவையல எடுத்து வெச்சு அத நல்லெண்ண மட்டு ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி அத கொழந்தைங்களுக்கு குடு குடுங்களே இந்த பச்ச பூண்டு உள்ள போம்போ பசியெடுக்குது அத் சீக்கிரமா டைஜெஷன் ப்ராப்ளம் இருந்தாலு உங்களுக்கு அது செரிமான ஆயிரு எனக்கு இந்த கன்சிவா இருப்பாங்க இல்லையா
ஆமா
அவ்ங்களுக்குலா தோழி நெஞ்ச கரிச்சுக்கிட்டே இருக்கு ஏனா கொழந்தைகளுக்கு நெறைய முடி இருக்கு இல்லையா
ஆமா
அதுல நானு ரொம்ப கஷ்டப்பட்ருக்கே அப்பதைக்கு நா என்ன பண்ணுவேனா ஆமா என்னோட டெய்லி நைட் ட்டு சாப்பாடே வந்து நா என்ன பண்ணுவே ஃபேன் எல்லாமே ஆஃப் பண்ணிடுவே ஏனா இட்லி ஆரிரு ஏனா ஆரிர்ச்சுனா அது டேஸ்ட் இருக்காது எனக்கு பித்தப்பை வேற இருக்காதா அதனால செரிமான ச த்து இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதுவு எ கொழந்தைகள் கையில் ரெண்டு பேத்துக்குமே நெறையா முடி இருக்கு ஆனால் நா என்ன பண்ணுவே இட்லிய ஊத்தி ச பூண்டு சட்னி ஊத்தி நல்லா கொழப்பி கிலப்பி ரெடியா வச்சுருவே வச்சிட்டு ஒடனே இட்லி எடுத்து அந்த அந்த இட்லி துணியதெட்த்து எட்த்து ஒடனே டபக்குடபக்குன் சாப்ட ஆரமிச்சு எங்க வீட்டுக்காரு சொல்லுவாரு ஏமா அது பாதி வயித்துக்குள்ள போயி வெந்துருமா இல்ல வாயிலே வெந்துருமாமா அப்பற இவ்வளோ சூடா சாப்பிட்ற அப்டின் சொல்லி த்தி கேப்பாரு இல்லங்க எனக்கு ஆ இல்லங்க எனக்கு அப்பதாங்க நெஞ்சு கரிக்காதுங்க ஐட் நா இப்போ இல்லன்னா என்ன பொழுர் பெரிய பாப்பாக்லா நா கா நைட்டு மேக்சிமம் ஒரு பதுனோரு மணிக்கு சாப்ட் டாகு வாமிட் பண்ண எவ்ளோ நேர வாமிட் பண்ணேன் நெனைக் றீங்க பொரு ஐயோ அந்த பாத்ரூம்ல அந்த எங்களோடது வந்து பித்தாலைல போட்ருப்பாங்க அந்த பைக் இது மட்டு அத புடிச்சிட் டு இந்த ஔவையார் மாரி ஒக்காந்தனா மூன்ற்ர மணி வரைக்கு வா வா வான் அப்பாடா ரொம்ப கஷ்ட டமா இருக்கு அப்டியே எனக்கு அடிவயிறுலா ஒரு மாரி இழுக்க ஆரம்மிச்சிரு
ஆ ஆ
ஆனா எனக்கு இது எங்க அம்மா சொன்ன டிப்ஸ்ன்றதுனால இந்த இந்த சாப்பாடு வந்து எனக்கு சீக்கிர செரிமானமு ஆயிரு எனக்கந்த வாமிட் சென்டர்சே இருக்காது இது சூப்பரா இருக்கும் அதே மாரி அங்க பூண்டு போட்றதுனால கொழந்தைகளுக்கு தள்ளு பால் ஊறது அந்த இதெல்லாமே அந்த மாரி பிரச்சனையா இருந்தாலுமே அது ஃபுல்லா கிளியர் பண்ணி கொடுத்துரு உங்களுக்கு நல்லா இருக்கு
ஓகே ஓகே சிஸ் சேரி ஓகே சிஸ்டர் ஆண் நீங்க போடுங்க நா வச்சிறேன் ஆ